ஹலோ
சொல்லுங்க மேம்
ஆ மேம் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் மேம் நீங்க
உம் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டேன் மேம் இப்பதான் சாப்பிட்டு உடக்காந்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நான் நீதான் சாப்பிடும்
சரி சரி மேம்
அதுக்கிட்டெல்லாம் எப்படி போச்சு
இன்னைக்கு டே நல்லா போச்சு மேம்
கே இன்னைக்கு எங்க இட்லி
சொல்லிட்டாங்களா நான் இன்னும் சாப்பல மேம் இப்ப வந்துட்டு கால சான் நைட்டுக்கு என்ன சமைக்கதுன்னு அம்மா வந்துட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க சோ அம்மாக்காக வெயிட்டிங
ஓகே மேம் ஓக
ஆமா மேம் இன்னைக்கு டே வந்துட்டு உண்மையிலயே நல்லா போச்சு ஏன்னா எங்க எங்க சார் வந்துட்டு இன்னைக்கு லீவா அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ட ஹாப்பியா இருந்துச்சு மேம்
ஓ அப்படியா சரு இல்லனா ஹி பியா உங்களுக்கு
ஆமா மேம் அவர் வந்தேன்னு வச்சுன்ன வச்சு வச்சுன்னு ஏதாச்சும் திட்டிட்டே கிடப்பாரா அவர் எதுக்கு திட்டறாருன்னு எங்களுக்கும் தெரியாது திட்டுவாங்குறே அது அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது எதுக்கு திட்டுறாருன்ன தெரியாது எதுக்கு பாக்குறாருன்ன தெரியாது அவர் கொஞ்சம் சைகோ மாதிரி கேரக்டரா அதனால இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தும் அவர் இல்லாம
ஆ நீங்க சொல்ற சேம் எங்களோட இதுலயே ஒரு சார் இருக்காரு அவரும் அப்படிதான் சும்மா நச நசன்னு இருப்பாரு
நச்சு நச்சுன்ட்டு இருந்தா கடுப்பகல மேம் அ நம்ம வேலை செய்ய எல்லா பனாலு சும்மா டிரக்கிங் பண்ண அதை பண்ணு இது பண்ணுன்னனு உசர வாங்கிட்டு இருந்தாரு
உம்
சரி சரி மேடம்
உம்
ஆனா மத்த ஸ்டாப்ஸ்க்கெ எல்லாம் கொம்பு உளைச்சிடும் மேம் அவரு சார் வரலன்னா
புடய
ஆமா மேம்
ஓ
ஒரு சிலவங்க ஓகேவாரப்ப ப்பாங்க ஒரு சிலவங்க வந்துட்டு கடுப்பு பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கதான் அப்படின்ற மாதிரி ஒரு த்தவங்க மட்டும் இல்லலைன்னா நதான் அந்த சார் மட்டும் இல்லைன்னா மத்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாலு கொம்பு முளைச்சிடும் இங்க இருந்தான் புதுசு புதுசா மேனேஜர் மாதிரி வருவாங்கன்னு தெரியாது
ஆ ஆமா ஆமா ஆமா உம்
அவருர்கிட்ட மாட்டி விடணும்ல ஏா இன்னைக்கு வந்துட்டு ஒரு மேம் வந்துட்டு போன் பாக்க கூடாது அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்துச்சு இவ்ளோ நாள் அதே இடத்துல உட்காந்து போன் பாத்தவீங்கல்லாம் எதுவுமே சொல்லல இன்னைக்கு மட்டும் பூசாவந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பாக்கும்போதெல்லாம் எது மாட்டக்குது நம்ப பாக்கும் போத ஏதாவது சொல்லுவாங்க
ஆஹ் ஆமா ஆமா சேரி விடுங்க எல்லா இடத்துலயும் அப்டி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல
உம் அவங்க அவங்க வேலய பாத்துட்டு போயிட்டா வேல இல்ல மேம் பொறாம அதிகமா இருக்கு எல்லா இடத்தையுமே நீ பெருசா நா பெருசா அதுதான் மேம் கடுப்பே
உ ஆமாமா
எதுக்கு வேல செய்யறோனே தெரியாம செய்ய வேண்டியத இருக்கு
உம் ஆமா ஆமா
அப்பறம் மேம்
அப்பறம் மேம் நீங்க நல்லா சமை
நீங்க தான் சொல்லணும் ஏதோ சாப்பற மாரி சமைப்பேன் மேம்
ஒகே ஒகே எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போலயே இருக்கு
ஏதாச்சும் வெளிய போக முடியாதா உங்களுக்கு சாப்பறக்கு
வெளிலல்லாம் போக முடியாது மேம் என்ன போடுறாங்களோ அத‌தான் சாப்பிடணும்
ரைட்டு வேற எங்கயாச்சும் பாத்துட்டு போலல்லா மேம்
போணு மேம் இனிதான் பாக்கணும் போகணும்
சேரி சேரி சொல்லிட்டு இருந்தாங்க ஃபிரண்ட்ஸ் கூட அதான் கேட்டேன் நீங்க வெளியே பாக்கறதா இருந்தா உங்களுக்கு ஃபுட்டு ஓகேவா இருக்கும் உங்களுக்கு எப்ப வேணுமா போலாம் வர எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காதுல்ல
ஆஹ் இருக்காது மெயினா ஃபுட்டுக்கு ஓகேவா இருக்கும் வெளிலல்லாம்
ஆஹ் ஆமா மேம் நீங்களே பாக்கறக்கு ரொம்ப குண்டா வேற இருக்கீங்க
ஆஹ் ஆமா மேம் என்ன பண்றது வெயிட்டே ஏறமாட்டேங்குது மேம் ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொ